ஹலோ . சொல்லு சஞ்சனா சொல்லு . இருக்க ஹாப்பிஸ் முடிஞ்ச்சு வன்ட்டிருக்க. ஆன்ந்தவே. நேத்து ஆற்ற இன்னிக்கு பண். பண்ணென்ற ஆறடூ பண்ணென்ற எத்தன மணி டைம் ஆச்சு சொல்லுபாக்கலா. அஞ்சர அஞ்சர. மணிக்கெலம்புன. அஞ்சரனா ஆற, ஏழ்ற, எட்ற, ஒம்பொதுற, பத்ற, பதனொன்ற, பண்ணன்ற ஏழு மணி நேரோ அது ஒரு. அவர் திருப்பியு மறுபடியு இருபத்தி நாலு மணிநேரோ தூங்க வந்திருக்க.
இருபத்தி நாலு மணி நேரோனா ஒரு நாள். . ஒரு நாள்தான.
விடிய விடிய.
அதா சிவராத்திரிலருக்க.
அஹ சிவராத்திரி போய் இப்ப மணி என்ன ஆச்சு. அடுத்த டைம் நவ். உம். கணக்குப்போடு அப். இப்ப எவ்வளவு நாளு ஆச்சுன்ன. டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ். ஒரு மனுஷ தூங்காம இருக்கவே கூடாது.
அத சாதன படிச்சிருக்கல்ல உன யாரு அப்படி போ சொன்னா
நீதான் இதே அதுலடா இதானே முக்கியம் நீ தானே சொல்லி அனுப்புன கேபையா அதுவே யார் சொன்ன அப்படி கேட்டன்னா
என்ன சொன்ன
நம்மளுக்கு கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீயா இல்லையா
கல்யாணம் தான் முக்கியம் னு சொன்ன ன நா சொன்ன ன கலயாணம் முக்கியம்னு
ஆமா அதா கல்யாணம் முக்கிய நம்ம போய் ஆவனும்
லீவ் போட ஆமா அதுக்கு எஸ் பன்னா வந்து தூங்கி எந்திரச்சுட்டு நாளைக்கு போ உம் இல்லனா நைட்டு் போ சனிக்கிழம நைட்டு
நாளைக்கு நைட் போயிட்டு நீ மட்டும்
அப்ப மதியமா போ
நம்ம எதுக்கு ஏழு வேல இப்ப புரிஞ்சு வச்சா பா படிக்கு வந்து சாப்பிட்டுப்ப தூங்கினோமா எந்திரிச்சோமா கீழ இந்த மாதிரியாச்சா இல்லனா மதியான கிளம்பி அதுக்கப்புறம் கெளம்பி இங்க வந்து தேவ இல்லாத வேல புரிஞ்சுசா
புரியல
புரியாது எப்டி புரியும்
தெரில
தெரியாது எப்படி தெரியும் ஹ......
செரி சொல்லு
சொல்லு சொல்லு அதா சொன்னேனே அதான பண்டீருக்கேன் வேற ஏதும் சொன்ன
ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வா போதும் உம்
ரெண்டு பிரியாணி யாருக்கு யாருக்கு உங்களுக்கு மட்டுமா
ஆமா உனக்கு சாப்பாடு தயிர்இரு ல
ஓ ஓ
இக்க... இக்.. இஹ
உம் கேட கேட
உம் உனக்கு தான் இதெல்லாம் புடிக்கும் பிடிக்காதுல்ல பிரியாணி சிக்கன் லா பிடிக்காதுல்ல
ஆஹ்ஆமா கரெக்ட் தான்
உம் உம் அத சாப்பாடு தயிரு க்க சாப்ட்டுக்க
உம் உருளகிழங்கு பொரியல்
அதெல்லா இல்ல
அப்புறம் நான் சில்லி மட்டும் வாங்காம வெறும் பிரியாணி மட்டும் வாங்கிடுவறேன் எம்டி பிரியாணி
ஏதுக்கு
எதுக்கு அதெல்லாம் இங்க இல்ல பிரியாணி வொண்டிதான் இருக்கு எம்டி பிரியாணி தான் இருக்கு
அ அதெல்லாம் காம்போல தருவாங்க சில்லி இதும் இது கேசரி தருவாங்க அப்புறம் கிரேவி எல்லாம் வாங்கிட்டு வா
ஹ யர மட்டும் வெறும் தயிர் சோராம உங்களுக்கு வந்து லெக் பீஸு பீசு எல்லாம் உங் குடுக்கணுமா எப்படி தானோ நீங்க பேசுறீங்க இல்லயா
ஆமா
உம் என்ன நோமா இல்ல என்ன நோமானு
ஏ உனக்கு புடிக்காது டி
எல்லாம் என்னக்கு புடிக்கும் ஐயோய்யோ மேல வன்ட்டனே திருமி சொந்தமா உப்பு
நமக்கு புடிக்காது
ஆமா எனக்கு புடிக்காது நீங்க பாத்தீங்க இல்லயா
உனுக்கு சிக்கன் புடிக்குமா
எனக்கு சிக் சிக்கன் புடிக்குன்னா அவ ஒரு சிக்கன் எடு குடுத்து செஞ்சு சிக்கன் புடிக் புடிக்குமோ புடிக்காதோ ரெண்டாவது கரி நான் இப்பத் திங்கங்களாம் தின்னுட்டு ஹெல்த்தியா படுத்து தூங்களாம் சரியா
பா உனக்கு வேன்னா வாங்கிக்கப்பா இங்க ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு உனக்கு வேற எதா பீஃப் வேணாலாம் வாங்கிக்கப்பா விட்டுறதுக்கு இவ்வள பேச்சா
எப்பா நான் கேட்டன்ப்பா சரிட விஜய் எங்களுக்கு ரெண்டுடா நீ உனக்கு வாங்கிடா இப்படின்னு சொன்ன தாவது இருக்கும் உனக்கு எதுக்கு உனக்கு தயிர் சோறு இருக்குல அது
ஐயோ நான் உனக்கு புடிக்காதுன்னு நினைச்சேன் சரி எனக்கு பிரியாணில வேண்டா
கிலா
அப்படி எப்படியோ பத்து மணிக்கு தா தோசை அப்படியா ரெண்டு மணி நேரம அச்சதுக்குள்ள உனக்கு பசிக்காது எப்படிய பிரியாணி எல்லாம் சாப்பட மாட்ட அப்படின்னு நெனைச்சேன்
ஓ அப்படி யோ சீங்க நீங்க வெள்ளையா
உம் அதனாலதான் சொன்ன வேற எல்லாம் ஒண்ணுல
போதும் சில்லி சாப்பிட மாட்டாங்க நான் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி செய்யறாங்கல்ல எதுக்கு அவங்களுக்கு எம்டி பிரியாணி சாப்டா போது அப்டின்னு நெனைச்சேன் நானு
நான் வந்து எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு உனக்கே தெரியும் தெரிஞ்சுட்டு இப்படி பேச என்ன நான் என்ன பண்றது
இல்ல நானே எங்க கொடுத்தா
அப்ப சாப்பிட மாட்ட நீ சாப்பிட மாட்ட எனக்கு தெரியும் நீ சாப்பிட மாட்ட உனக்கு இப்ப காலைல சிக்கன் மதிய சிக்கன் நைட் சிக்கன என்ன என்ன பண்ணுவ சாப்படுவ
ஒரே நாள்னா டெய்லினா டெய்லி
அத நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் நீ பண்ணுவியா அப்ப அமைதியா இரு ரு
உம்
நேத்து நைட் சிக்கன் சாப்ட்ட இப்ப மறுபடி காலைல கேக்குற மறுபடியும் நாளைக்கு சிக்கன் தான் உனக்கு நான் சாப்டுவே எனக்கு ஹம் ஒரு வார நீ கொடுத்தாலும் நான் சாப்டுவேன்
இருவத்தி நாலு மணி நேரம் கொடுத்தாலும் நீ சாப்டுவ
சாப்டுவேன் க்கு அது ஒண்ணு மட்டுமே போதும் வேற எதுவுமே வேண்டாம் உம்
நான்தான் யோசிச்சிட்டு பேசாம கோழிப்பண்ண வச்சிலாம்னு பாக்குறேன்
எதுக்கு கோழி கடிச்சுட்டே நான் உக்காந்ட்டு இருக்றதா சி குஸ்தி படம் டூ வந்துருக்கா ஆ
குஸ்தி படம் டூ வா
உம்
குசியா குஸ்தியா
குஸ்தி
சண்ட படமா
அதாண்ட ஒருத்தி நடிச்சாள சின்ன முடி வச்சுட்டு குஸ்தி
ஆமா ஆமா
அது டூ வந்திருக்கா பாட்ட எல்லாம் வந்திருக்கு அதான் கேட்ட படம் ரிலீஸ் ஆயிடுச்சா
தெரிலையே
வந்தா பாக்கலா சொல்லு
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
போய்ட்டியா கடைக்கி காந்திபுரத்துக்கே இவ்வளவு நேரம் போயிட்ருக்க
சரவங்கலெந்து காஞ்சிபுரம் வந்துட்டேன் வந்துட்டு மேம்பாலத்து ஏறிடு தெரியாம திருப்பி மேம்பாலத்துலந்து ஏறி யறங்கி திருப்பி திக்கீழ போயிட்ருக்கெ
உனக்கெதுக் தேவ லல்லால
அதுதான் அனைத்துலத்துல மேல ஏறிட்டே
இதுட்டா பேசுங்கற அப்புறம் தூக்கம் வருதுங்குற அப்புற இதுங்குற
சாதுங்குற சாப்பிடுங்குற சாப்பிடலாங்கிற பசிதுங்கிற பசிக்கலாங்கிற சொல்ற சொல்றேங்கற சொல்லறங்கற யேதுங்கற யெதுக்குங்கர இருங்கற
அந்த பாட்டு மாதிரி பண்றே
சரி நீ இதே பாட்டு பாடுங்ளே நா கேட்கறே ஆஹ்ஹ் பாட தெரியீங்ளா
ஆடவு தெரிதா அது எல்லாத்தையும் கைவிட்டுட்டே
அப் அப்படிங்களா நீங்க ஆடிக்கீங்க நா பாத்துருக்கேனே
எங்க வீட்டுக்காருக்காக நா கொலுசு போட்றத நிறுத்திட்டே தங்க எல்லா போட்றத நிறுத்திட்டே ஆடுறத நிறுத்திட்டே பாடுறத நிறுத்திட்டேன் எல்லாமே நிறுத்திட்டே ஏன்னா அவருக்கு புடிக்காது ஆடம்பரவாழ்க்கைலா அதனால
இப்ப இது தேவலாத டாபிக் நீங்க இதுல பேசுறது
சிம்பிள் அண் நீட்டா இருக்கணு அவருக் தாத்தா புடிக்கும்
இல்ல நான் உங்ககிட்டசொன்னேனா நா ஆஹ நீங்க போடாதது புடிக்காது சொனல்லீர்க்கேனா அ கொலுசு போடத்துரு நீ நார்மலா எல்லா கேல் என்ன பண்ணுவாங்கன்னா கால் த்ன பன்னுவாங்கனா கால் மேல தான் போடுவாங்க நீங்க கால காலுக்குள்ள ஒட்டுதிருதிரு னக்கு கால்ல கம்பிபொட்ரமாரி கொலுசு மாட்டி வச்சுர்க்கீங்க அந்த காலுக்குல்ல முடிய உட்டா எண்னாகுங்க
அதனால தான் நா கல்ட்டிட்டேன் சொன்னே
ஏன்னான்னா சொல்லணு ல்ல நீங்க சொல்றீங்கள நீங்க கல்ட்ட சொல்லிட்டீங்க நீங்க நான் எதுக்குன்னு சொல்லிட்டே அஹ் அதுக்கப்புரொ சொல்லிட்டன் வேண்டா நீங்க கால்ல கொளுசு போடுங்க நீங்க கால இழுத்தா பரவால்ல காயமானாலும் பரவால்ல போடுக்குன்னு சொல்லிட்டே ஆனான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்றீங்க இதுக்கப்புறொ நா எத சொல்றது
வேண்டாம் அப்படி கா காயப்படுத்திலா நாகொலுசு போட மாட்டே எனக்கு கொலுசு போடுறக்கு இன்ட்ரெஸ்ட் போய்டுச்சு
உஹம் பொம்பளையா இருந்தா கொலுசு போடுவாங்க ஆம்பளக்கு எப்படி போடுவாங்க கரெக்டா
எல்லா பொம்பளைங்களும் போட்டிருக்காங்களா என் ப்ரெண்ட்ஸ் யாருமே போடவே இல்ல ஆஹ் எல்லாரும் நாங்க அஞ்சு பேருமே போடல ஏன் போல்ல
தெரியிலியே உங்கடே ச்ச சேர்ந்திருக்கோம் எங்க நீ படிக்க இல்லங்க நாங் தூங்கிட்டுருப்போ டக்குனு நீங்க எந்தரிச்சு போங்கப்போ கோல் சொல்லிட்டு என்ன என்ன சொங்க எரிச்சுபப்போம் அதுக்குன்ன நீங்க கட்டி வச்சிருப்பீங்க கண்டுபிடிக்க கூடாதுன்ன கழுட்டிருப்பீங்க
என்னத்த
ஏஞ்சுபோறதல்லா
உஹ்
இப்ப பாப்பாக்கு கொலுசு மாட்டி இருக்கோம் அது எங்க போனாலும் தெரியும் எங்க நடந்தாலும் தெரியும் கண்டுபுடிச்சல்லாம் கொலுசு சவுண்டு கேட்டா
உம் பட் நான் அந்த ரீசன்காக கழட்டல நான் வேற ரீசனுக்காக தான் கழட்டியிருக்கே
ஓ அப்புடி சொல்லவரிங்க நீங்க கரெக்ட்டுங்ளா சேரி எப்டியோ சொல்லிட் போங்க அந்த டாப்பிக் விட்டுட்டு வேற டாப்பிக் பேசுங்க தேவல்லாம அந்த டாப்பிக் பேசுனிங்னா எங்க எங்கயோ போகுதுங்க
த்ல
ஆஹ வண்டங்க எஸ் எஸ் வீ வண்டங்க எஸ் எஸ் வாங்கிட்டுங்ளா
அங்க வேண்டாம் அதெல்லாம் கட்டுபடி ஆகாது இப்ப போறக்கு பத்து நிமிஷம் ஆகுமா அப்ப கூப்பனாகூப்புறே இரு
ஓ நீங்க மட்டும் தெளிவா உங்க போன்ல பேசுவீங்க இல்லையா